வணக்கம் நா பேசறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கன் தோழி ஆ இப்போ வந்து ஆ எல்லாரும் நல்லாருக்காங்க தோழி ஆ ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த தங்க
தோழி தோழி உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப தூரத்துல் வச்சு பேசுற மாதிரி தோணுது தோழி
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ இப்ப வந்து பாத்தீங்ன்னா இந்த தங்க நகைன்னு சொல்றாங்க இல்லயா அது வந்து ட்டு நாளாக நாளாக வந்து ட்டு ரொம்ப வெலை அதிகமாயிட்டே இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிராம் வெலை வந்துட்டு அஞ்சாயிரம் ரூபாய் தான் அப்டி இருந்துச்சு ஒரு பவுன் ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அம்பதாயிர ரூபா இல்ல அறுதாயிர ரூபா அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்துட்டு இப்ப வந்து அதுவே வந்து இப்ப ஒரு பத்து வருஷோம் கழிச்சு பாத்தீங்கனா ஒன்றர இலட்ச ரூபாகிட்ட இருக்கு அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க இல்லையா அந்த மாரி இருக்கு இருக்கும் போது உங்களுக்கு நகை மேல ஒரு ஆர்வம் இருக்குங்களா இல்லன்னா வந்துட்டு நகைன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நம்ம சேக்குறோம் அது வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கணும்ன்ற அவசியம் கெடயாது அப்படின்னு நனைக்கிறீங்களா இல்ன்னா வந்து கையில இருதுக்கிற நகைய வந்துட்டு நம்ம இருக்கு க்குறத பாதுகாத்து வெச்சுக்கொணும் இதுக்கு மேல வாங்க வேண்டாம் ஜஸ்ட் பேங்க்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்டின்னிட்டு இருக்கிங்ளா தோழி உங்களோட ஒப்பீனியன் என்ன
எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்ன்னா இந்த நகை மேலமெல்லாம் நாட்டம் இல்லைங்க தோழி ஆனா நறைய பெண்களுக்கு நகை மேல நாட்டோம் எனக்கு அந்த நகை மேலெல்லாம் பெருசா எதுவும் நாட்டம் கெடையாது வாங்கி சேக்கணும் அந்த இதெல்லாம் எங்க வீட்லயும் அப்டிதான் அ அம் மாவும் மாகட்டும் அவுங்கக்கும் இந்த நகை மேல அது மேல எல்லாம் ஆச கெடயாது சிலவொங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருள் மேல ஆச ச இருக்கும் நீங்க நாங்க எல்லாம் வந்து ஆச தொறந்தவர்கள் ஆனால எங்களுக்கு இதுமேலயும் பற்று பாசமோ ஒரு ஆசயும் வந்து இருக்காது தோழி அப்ப அந்த மாரி சமயத்துல நாங்க நக வாங்குறது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்ன்னா இப்ப நாங்க காதுல ஒரு கம்மல் போட்டாலும் செரி நா வந்து கையில ஒரு வலையலோ அந்த மாரி போட்டாலும் செரி அது வந்து அப்டியேதான் கெடக்கும் அது கடைசிவரைலயும் அப்டியேதா கடக்கும் சோ பொண்கள் வந்து பாத்தீங்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நகைய எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாரிலா நாங்க கெடயாது ஒன்னு போட்டோம் அப்டின்னா அது கடசி வரைக்குமே கைலயும் செரி காதுலயும் செரி அது அப்டியேதான் கெடக்கும் மற்ற பணங்கள் வந்து எங்க கிட்ட சம்பாரிச்சு கொஞ்சோ இருக்கு எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்டின்னு கொஞ்சோ இதா இருக்கும் போது எமர்ஜென்சிக்காக நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லிங்களா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் தோழி நாங்க அது சொந்தமான நகைகள் வந்து வாங்குறது அப்பவுமே வந்து ஏனோ தானோனு நக எல்லா வாங்க மாட்டோம் செரி ஏதாது ஒரு விசேஷம் தருணம் வந்து நம்ப சொல்ல முடியாது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு தட ஆகும் திடீர்ன்னு ஏதாவது ஒரு விசேஷ தருணம் வந்து நடக் கும் அந்த மாரி சமயத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்டிங்கறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து நகைகள் வந்து வாங்கி வச்சுக்கிறதுதா வாங்கி வச்சுட்டு அது நமக்கு எதாவுது எமர்ஜென்சி ஒரு நமக்கு எதாவுது ஒரு வண்டி வாகனம் வந்து வாங்குறதுக்கு தேவ அப்டிங்கு போது அந்த தேவைக்கு ஏத்த மாரி நம்ம வைக்கிறதோ இல்ல அந்த மாரி வச்சு நம்ம பயன்படுத்திக்குலா ஆ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது கேட்டிருந்தீங்க இந்த மாரி நகைகள் வந்துட்டு அத்தியாவசியமா அப்டின்னு சொல்லி அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து இருக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கனா நக மேல லா நாட்டம் இருக்காது சிலவங்க அதுக்கு பதிலா ஒரு லேண்ட் எல்லா வாங்கி வப்பாங்க லேண்ட் வாங்கி வெச்சு லேண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஏறதா செய்யு நக மாரிதா அது லேண்ட் வேல்யூ வந்து புவோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு முப்பதாயி ரூவாய்க்குங்க ஒரு இருபது சென்ட்டு சாரி ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு அந்த மாரி வாங்குறீங்க அப்டின்னா அது இப்பும் இருந்து பாத்தீங்கனா உங்களுக்கு சர்வசாதாரணமா அஞ்சு லட்சோ வரைக்கு வந்திருக்கு அந்த ஏரியாவ பொறுத்து அந்த டெவலப்மெண்ட் பொறுத்து அது மாறு அந்த மாரி அ‌ லேண்டு மேல போடணுனு அவங்கவுங்க வி அவிப்பிராயோ வந்து என்ன இருக்கோ அத பொறுத்து வந்து அவுங்க போடுவாங்க இன்னு சிலர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் நெறைய வந்து வாங்கி அத ஒரு கலெக்க்ஷன் மாரி பண்றவங்களும் உண்டு அதுல வந்து நீங்க வாங்கினீங்க அப்டின்னா அது உங்களுக்கு செலவு தா குடுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வண் டி வாகனம் எதாவுது வாங்குறீங்கனா தேய்மான்த ஆகு தேய்மானோ ஆக ஆக உங்களுக்கு அது கரஞ்சிதா போதுமே தவிர அது ஒரு இன்னக்கி இருபதாயிரோ ரூவாய்க்கு வாங்குறீங்க அப்டின்னா நாளைக்கு அது நீங்க வித்தாக பத்தாயிர ரூவாய்க்கு தா போகு அந்த மாரிதா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதான இது மேல நாட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதுல வந்து அவி ப்பிராயோ இருக்கும் இல்லிங்ளா அது பொறுத்துதா தோழி இப்ப நீங்க பத் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்மி ரேட்ல இருக்கு போது நீங்க நெற நகை வந்து நெறைய வாங்கி வச்சுருந்தீங்க அப்டின்னா இப்ப நீங்க எதாவுது உங்களுக்கு காலகட்டத்துல எனக்கு பணோ வெந்து தேவ அப்டின்னு போது நீங்க அத வித்தீங்கன்னா நீங்க நீங்களே நெனைப்பீங்க அப்ப நம்ம வாங்கபோது இந்த ரேட் இப்ப வந்து பரவாயில்லயே அப்டின்னு சொல்லி அம்மோவு உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்கு நீங்கள வாங்குறீங்க அந்த காலத்துல அப்டிங்கும்போது ஆயிரத்து ஐநூறுவா சும்மலா கெடைக்காது இல்லிங்ளா அப்போ ஆயிரத்து ஐநூறுவாங்கறது பெரிய அமௌண்ட் தா அப்போல்லா எங்க அம்மா காலத்துலல்லா வந்து பாத்தீங்கனா அஞ்சு ரூபா இருந்த குடும்பத்த ஓட்டிடலா ஆனா வந்து இப்ப வந்து அப்டி கெட கெடையாது அந்த மாதிரி தா தோழி
ஹலோ
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
அவ்ளோதாங்க தோழி அந்த மாதிரிதா இப்போ அப்ப வந்து அஞ்சு ரூபா பெருசு இப்ப வந்து அந்த அஞ்சு ரூபா கம்மி நம்ம கொழந்தைங்க்கு ஒரு வேல ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குற கூட அதெல்லா பத்தாது இல்லிங்ளா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியேதா எனக்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த நகை மேல நாட்டம் கெடையாது அப்டின்னு சொல்லா இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு எப்டின்னா அந்த சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல சின்ன தோடு ஒரு மாரி வந்துட்டு அழகான ஒரு சின் சின்ன ஒரு பிரேஸ்லெட் மாதிரியோ இல்லன்னா வந்துட்டு அது கம்மல்ல வந்துட்டு சின்னதா ஒரு தொங்கல் மாரி ஏற்கனவே ஒரு பெருசா இருக்கு
தோடி ஹலோ ஹலோ தோடி அ உங்க குரல் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாரி கேட்டுட்டே இருக்கு தோழி ரொம்ப ஒரு டிஸ்டபன்ஸா இருக்கு
இப்ப பரவால்லைங்களா
ஆ இப்போ ஓகேங்க தோழி சொல்லுங்க
ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பவே லைட் வெயிட் ஜுவல்லரி அப்டின்ற மாரில்லா வந்துறுச்சு பாத்தீங்கன்னா அந்த தங்கத்துலயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெலி ஸ்னா பண்ற மாதிரி அந்த மாதிரி வெயிட் லஸ்ஸா இருக்குற மாதிரி அதே வந்து பாக்கறதே ரொம்ப ரொம்ப பாக்கறதுக் க்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலு அழகா இருக்கற மாரி அந்த மாரிலா எனக் கு ரொம்ப புடிக்கு அப்டின் சொல்லலா ஆனா வந்துட்டு நீங்க அந்த மாதிரி நகை மேல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டோ அந்த மாதிரி கெடையாது ஏனா இப்ப ஒருத்தர் இருக்காங்க அப்டின்னு ஒரு ஒரு லேடிஸ் எனி டைம்ஸ் கேக்கலா அரியர் தோடு வாங்கனும் ஒரு நெறைய யூட்லர் டிசைன்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோ ஒருத்தர் வந்து ஒரு டிசைன் போறதுக்கோ இல்ல தோடோ எதோ ஒண்ணு அவரு செயினு போட்ருக்காங்கன்னா அதே மாரி நம்மளு வாங்கணு அப்டின் தா நெனைப்பாங்க அது இல்லாம வந்துட்டு லைஃப்ல ஒரு ஏதாவது ஒரு டைமண்ட்டு வந்துட்டு எதோ ஒன்னு இப்ப எனக்கு அந்த மாரி ஒரு இன்ட்ரஸ்ட் வந்த மாரி விஷயங்கல்லா இருந்து கிட்டே இருந்தது கெடையாது பட் இருந்தாலு வந்துட்டு ஒரு சின்ன எதையுமே நா வந்துட்டு காசு போட்டு வாங்கனுனு நெனைச்சது கெடையாது இவ்ளோ போட்டு வாங்லா அப்டின்ற லிட்ரலி எப்பயுமே ஏதா இருக்கு ஏதாவது ஒரு தங்கம் இருக்கு அப்டினா அத வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு ஒரு புதுசா ஒண்ணு வாங்கிக்லா அப்டிதா நா யோசிப்பே கைல ரொம்பவு சந்தோஷ பட ஆனா வந்து இப்பே இருக்கற தங்கம் மா ஒரு விஷயம் வந்துட்டு எப்பிடி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியும் யாரு ஓ அதுனால வந்து ஒரு இன்வஸ்மண்ட் பர்பஸ்ல வந்துட்டு ஒரு கோல்டுன்றது ஒரு நல்ல விஷயம் அப்டின்னு நெனக்குறே நீங்க சொன்ன மாரி ஒரு லேண்ட்டு வாங்குனா கூட வந்து கண்டிப்பா ஒரு பத்து வருஷத்து நெறைய ஒரு நல்ல ஒரு அ அப்ரிஷியேட் ஆயிருக்கு பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்து ஆ ஒரு சில எடங்கள் குறித்து ஆகும் ஆர் அதிகம் ஆகும் நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு எடம் பொறு த்துதா அது வந்து ஒரு சில எடம் வந்துட்டு நம்ம வாங்கி முறையா ஒரு லட்ச சர்ப்ரைசிவ் வந்தா இன்க்ரீஸ் இதாய்ட்ருக்கு அப்டின் நம்ம நெனைப் நெனைப்போ அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதையு விட கம்மிதா ஆயிருக்குமே தவிர்த்து இன்னோ இருவத்தி இருவதாயிர ரூபா வந்துட்டு அதிகமாயிருக்கு அதுவே வந்துட்டு இருவதாயிர ரூபா வந்து எதுக்காவது செலவு வரும் இந்த ஒரு லட்சம் குடுத்த காசுக்கு திருப்பி குடுக் குடுத்தோ அப்டினா நம்ம போட்றதுல பிரயோஜனமே இல்லங்க அத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டுன் இருக்கு இப்போ பத்தாயிர் ரூபாய்க்கு நா ஓ வாங்குனே ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிர ரூபாய்க்கு நா வாங்கியிருந்தனா அதே விஷயம் வந்துட்டு ஒரு இருவதாயிர ரூபா ஆகியிருக்குன்னா அப்ப அது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்மண்ட் தா அப்டி ன்டு நா யோசிக்கிறே அதுனால வந்துட்டு நம்ம முடுஞ்ச வரைக்கு நம்ம கைல எதாவது ஒரு காசு வருது அப்டினே அப்டின்னு நா நெனைக்கிறே த்த இன்னைக்கு நெனைக் விலை வந்து கம்மியாகுதோ அந்த டைம்ல பொயிட்டு ஒரு காயினோ எதோ ஒன்னு வாங்கி நம்ம வச்சு இருக்குறோனா ஆனா இன் பியூச்சர் வந்து ஒரு பை இன்னு பத்து வருஷமோ இல்ல அஞ்சு வருஷோ கழிச்சு பாக் இது கண்டிப்பா அது டபுள் தா ஆயிருக்குன் தா நெனைக்கிறோ கோல்டு வெலை சோ அப்டி இருக்கும்போது வந்துட்டு நம்ம அத மீட்டோ எதோ ஒண்ணு பண்ணியோ வந்துட்டு அத டபுள் ஆகும்போது நமக்கு அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு எதா ஒரு படிப்புக்கோ எதுக்கோ ஒண்ணு நமக்கு யூஸ் ஆகு இல்ல ஒரு அவசர செலவுக்கோ அப்டினு சொல்லிட்டு நெனைக்கிறே தோழி சோ அ இந்த கோல்டுன்றது எப்பமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்க்காக வந்துட்டு நம்ம சே கரிக்கவே அத சேகரிச்சு வச்சுக்கலா அப்டின்றது என்னோட அவிப்ராயம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப செரியா சொன்னீங்க தோழி நம்ம தேவைக்குங்கறதுதா நம்ப கோல்டு இல்லைங்ளா ஏன்னா வந்துட்டு அது நம்ப அ என்னதா வந்துட்டு அ து அ விசேஷ நாட்கள்ல நம்ப அனுவிச்சாலு நம்பளுக்கு எப்போ வந்து ஒரு இது இருக்கோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு வந்து பணம் தட்டுப்பாடா இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல அத நம்ம பயன்படுத் க்கலாம் அதுமே நமக்கு வந்து நல்ல ஒரு இதுதா இல்லைங்களா தோழி
கண்டிப்பா அதுதா நானும் சொல்ல வந்தே இப்போ வந்துட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சி இல்ல ஒர் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சோ இப்போ நம்ம வந்துட்டு ஆ நம் அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு வேலை இருக்குமோ இருக் காதோ அப்டின்றது நமக்கு தெரியாது ஏனா நமக்குனு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்சா இந்த லே ஆஃப் அந்த மாரி விஷயங்கள்லா நடக்கும் போது நமக்கு ஒரு சேமிப்புன்னு கையில காசு இருக்கு போது ஒர் மா எடுத்துகிட்டோனா அட்லீஸ்ட் இப்ப ஒரு அஞ்சு வருஷோ கழிச்சு அத வந்துட்டு ஆ ஓகே பண்ணி ஓகே பண்ணும் போது அது பிரயோஜனமா இருக்கு அப்டின் நெனைக்கிறே தோழி ஆம் நெனைக்கிறே ஓகே அதுதா வந்துட்டு நம்ம வந்து அத அதயே வந்துட்டு நம்ம ஒரு ஆ செலவு பண்ற மாதிரி இப்போ ஒரு நகையா வந்துட்டு நெறையா வாங்கினோனா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு அதுல நெறைய காஸ் போ ஒரு இன்வெஸ் மா இங்க நல்ல கெழந்தைகளுக்காக இதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்த நம்ம ஒரு காயின் மாரி வச்சு அத வந்துட்டு அவுங்களோட செலவுக்கோ இல்ல எதோ ஒரு விஷயத்துக்கோ வந்துட் மா
கண்டிப்பா தோழி என்னை நீங்க சொன்ன நெறைய விஷ்யோ நா கத்துக்கிட்டே இன்னோரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாமா தோழி நன்றி நன்றி
நன்றி